வணக்கங்க வணக்கம்
உம் செரிங்க நான் தான் சும்மாதான் வெளியேதான் உக்காந்துட்டிருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா
ஆ சாப்பிட்டு முடிச்சுட்டங்க உம்
வீட்டுல எல்லா என்ன பண்றாங்க
ஆ வீட்லல்லா இருக்காங்கங்க படுக்குற நேரோ அவங்கல்லா
செரி செரிங்க இன்னு சாப்லீங்களா சாப்பிட்டீங்களா
சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க
செரி செரிங்க
ஆ ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க உம் அம்மா அப்பாவு ஏதாவது வேலைக்கு போறாங்களா இல்ல வீட்ல வீட்டோட இருக்காங்களா காங்கல
இல்ல அம்மா அப்பா வீடல தா இருக்காங்க நானு தம்பி போயிட்டுங்க ஆனா தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க
அப்படிங்களா ஆ செரி செரிங்க
லவ்மேரேஜு ஆ எனக்கு பாத்துட்டிருக்காங்க அதனால அவங்க தனியா இருக்காங்க நா வீட்டுல நா அப்பா அம்மா மூணு பேர் மட்டு
ஹலோ லவ் மேரேஜாங்க தம்பிது
ஆமாங்க ஆ ஆமாங்க கேக்குதுங்களா
ஆ இப்பதா கேக்குதுங்க
சரி சரிங்க இங்கதா டவர் இஸ்ஸுவா என்னனு தெரியல்லைங்க ஆமாங்க அதா அதா தம்பி அவங்க தனியா இருக்காங்க இப்ப நா அப்பா அம்மா மூணு பேர் மட்டு இருக்கங்க
ஆ ஆ உங்களுக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்காங்களா
உம் பாத்துட்டு இருக்காங்க உம் ஆமாங்க உம் செரி செரிங்க
நீ எந்த மாரி எதிர்பாக்குறீங்கா சொந்தத்துல யாரு இல்லையா
சொந்தத்துல அத்த பொண்ணு எல்லா இருக்காங்க ஆனா என்ன ஒண்ணு கை கொழந்தையோட இருக்கு
சரி சரிங்க இல்ல அந்த மாரி ஆனா படிச்சவங்க வந்து எல்லாரு ரைய சொந்தத்தில கட்டிக்க கூடாது அப்படின்றது கரெக்டான விஷயோ தாங்க
ஆமாங்க ஆ இது சொந்தத்துல சொல்லிக்கிற மாரி இப்ப எதுவு இல்லைங்க அதனால வெளியதா பாத்துட்டு இருக்காங்க ஆமா நா பெருசா எக்ஸ்பர்ட் எல்லா பண்ணலீங்க என்ன அப்பா அம்மா பாத்துக்கிட்டா போது அப்றோ நம்ம கொஞ்சு அண்டர்ஸ்டாண்டிங் ம்ச் மெயினா அண்டர்ஸ்டாண்டு இருந்தா போதுன்தா பாக்கறே
ஆமா ஆமாங்க ஆனா இப்போ வந்து நா ஒரு பொண்ணா இருந்து நா சொல்ல கூடாது ஆனா பொண்ணுங்க வந்து ரொம்ப திமிரா இருக்காங்கங்க
உண்மதாங்க ஆ நா அதா சொல்ல ரொம்ப எதிர்பாக் இப்ப அதிகமாயிருச்சு உங்களுக்கு இப்படித்தா இருப்பே இப்படித்தா இருக்கணு அந்த பொண்ணு பெத்தவங்க அதுக்கு மேலப் பண்
ஆமாங்க அ ஏதாவது நா ஏதாவது சொன்னாலுமே என்ன சொல்வாங்க அதா நீ ரெண்டு பையன வச்சிருக்க ஆ அதனால நீ ஆமா நீ அப்படி பேசுற அப்டின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க பண்றது அவங்களே ஒரு வாட் யோசிச்சு பாத்தங்கன்னா தெரியும் நம்ம செய்யறது கரெக்டா தப்பா அப்படின்னு சொ லி
ஆமாங்க பொண்ணு ஊ
தேடுவே ஆனா அ வேலைக்கு போற பொண்ணா மட்டும் தாங்க நானு ஆசப்படுறே ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத் ல வந்து ரெண்டு பேருமே சம்பாதிச்சாதா அவங்க சந்தோஷமா இருக்க முடியும் அ இருக் கற விட்யு நா உங்களுக்கு நா அட் ஆஹ் அட்லீஸ்ட் நா இருக்கிற வரலயையும்மாவது அந்த பொண்ணு வேலைக்கு போகட்டு நா வந்து எந்த அளவுக் கு நா பொறுப்பு எடுத்துக்கணுமோ நா அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆஹ் கூட
ஓ சேரி சேரிங்க
டமா நா நம்மலா ரொம்ப நாள் இருக்க மு நா வந்து ரொம்ப நாள் இருக்க முடியாது இல்லையா
புரியுது புரியுதுங்க
விதத்துல நீங்க வேலைய விட்டுக்கோங்க இல்ல எத வேன்னா பாத்துக்கோங்க ஆஹ் நா மட்டு என் பையனுக்கு பா த்தனா கண்டிப்பா வேல செய்ற பொண்ணு தா வேணுந்தாங்க நா பாப்
சேரி சேரிங்க நல்லதுதாங் உம்
பண்றாங்க நாங்க வந்து சம்பளத்த அப் அப்பா அம்மாவுக்கு தா கொடுப்போ நாங்க எதுவு எங்கள எதுவு கேட்கக்கூடாது
ஆமாங்க அந்த மாரியு இருக்காங்க ஆஹ்
ஊர் சுத்த போறாங்க எனக்கு தெரிஞ்சவங்களோட மருமக
சேரிங்க
போலங்க அ கம்பெனி டேட் அந்த மாரி போறாங்க ஆனா அ போற வரலியு கூட வீட்ல இன்ஃபாம் பண்ணமா
மாட்டேறாங்க உண்ம தாங்க
உம்
இன்ஃபாம் பண்றது கிடையாது ஆமாங்க
அ ரொம்பா தப்பா ருக்குங்க அ
ஆமாங்க ஏன்னா இப்ப அவுங்க ச்ச எப்டீனா முன்னாடியெல்ல பசங்க எப்படி இருந்தாங்களோ இப்ப பசங்க அந்தளவுக்கு அவங்க அமைதி ஆயிட்டாங்க இப்ப இவங்க தா பசங்க மாரி சுத்திட்டுருக்காங்க
ஆமாங்க அ நானு வந்து அ நாங்க போன வா போன மாசோ நா பேங்ளூர் போயிரு இருந்தாங்க நானு எங்கள் அப்பாவு வாக்கிங் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோ அ பப்ளிக்கா கடில உக்காந்துட்டு ரெண்டு பொம்பள பசங்க உக்காந்துன் சிகரெட் குடிச் டு உட்காந்துட்டுருக்காங்க
அதாங்கங்க பாத்தீங்ன்னா ம் பேங்களூர் சைட் ல்லா அதிகமா அந்த மாரி இருக் ஏன்னா ஐ டி ஃபீல்டு அதிகமாருக் அதனால ஐடி போற பொண்ணுங்கனு பாத்தீங்க ஐடி போற பொண்ணுங்கன்னு சொல்ல முடியாது
அ இல்லங்க அது வந்து ஒரு பொதுவான ஒரு இடத்துல எல்லாரு நம்ப்ள பாக்குறாங்க அ அது வந்து சுதந்தி நீங்க எப்படி நெனைக்கிறீங்க ச்ச் எ அவுங்களுக்கான சுதந்திரோ அதுதா அப்டீனு எ சுதந்திர தெரியாம வளர்க்குறாங்க பச
உண்மதா உண்மதா இப்ப யாருமே பெத்தவங்களோட பேச்சயாரு கேக்குறது
இல்லங்க கேக்குறதுல்ல அப்படின் சொல்றத விட சின்ன வய்சல இந்து அவுங் அவங்க வந்து செல்லம் குடுத்து அ சொல்லி குடுத்து வளர்த்தாங்கன்னா ஏங்க கேக்காம போவாங்க
கரெக்ட் தாங்க ஆனா பாத்தீங்கன்னா உலகத்தரத்திலயே பொண்ணுங்கதான் முதல் இடத்தை புடிச்சிருக்கிறாங்க சிகரெட்டும் ஸ்மோக் பண்றது இல்ல
ஆமா ஆமாங்க நான் அதான் நான் அன்னைக்கு பாத்துட்டு எங்க அப்பா வந்து கை காட்னாரு அம்மா அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் எதுவுமே கண்டுக்காம வந்துட்டே வந்ததுக்கப்புறமா வீட்டில் சொன்னே அப்பா நீங்கள் அப்படி கை காட்டுறதெல்லாம் தப்பான விஷயம்ப்பா அவுங்க எது வேணா பண்ணிட்டு போட்டூ நீங்க வந்து அப்டி கை காட்டினீங்க அப்டின்னா அவுங்க அதுக்கான சண்ட போட்டுட்டு நம்ம மேல ஏதாவது பண்ணுவாங்க அஹ் அது ஆஹ் பார்த்தட்டு போயிடணுமஅவ்வளவுதான் நீங்க அதெல்லாம் பேச கூடாதுப்பா இங்க எல்லாம் ஆஹ் அப்படின்னு சொல்லி க நம்ம ஏதாவது சொன்னாலுமே செரி அவங்க பெத்தவங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தாங்க வராங்க
ஆமாமாங்க உண்ம தான்
ஏதாவது கேட்டேன்னா வேலையோட ஸ்ட்ரெஸ்ஸு அது இது எ
ஆஹ ஏதாவது ஒரு காரணத்த சொல்றாங்க சொல்லிட்டு அவுங்க பாட்டுக்க அவங்க த இருக்காங்க என்ன ஸ்மோக் மட்டுமா பண்றாங்க ட்ரிங்க்ஸ் தான் பண்றாங்க
ஆமா ஆமாங்க ஆ சின்ன வயசுல இருந்தே எல்லா நான் இப்போ கூட சமீபத்தில் ஒரு வீடியோ தான் பார்த் நான் வந்து நீ எ ப்ப குடிக்க மாட்டேன்ற சிகரேட் ரு இது மாரி எல்லா என் பழக்கம் எதுவு இல்ல அப்டின்னு ஒருத்த கேகும்போது அந்தால் சொல்றாரு எங்க அம்மா வந்து எனக் நீ கரெக்டா இருக்குற இதான்ட எனக் பெருமையா இருக்கு நீ சம்பாதிக்கிற தெல்லா எனக்கு பெருமையா தெரிய இந்த நீ வந்து ஒழுக்கமா இருக்கிற மட்டு தான் எனக்கு ரொம்ப பெருமையா இருக் பக்கம் எப்பயுமே அப்படின்னு
புரிது
ஆது வந்து ஏ சொல்லி கொடுத்து சின்ன வயசுல இருந்தே அத சொல்லி கொடுத்து வளத்தாங்கன்னா ஏங்க ம இந்த இதுக்கு போக போறாங்க
உண்ம தா உண்ம தாங்க
எனக்கு அந்த பயே இருக்கு எம் ஆம்பல பசங் அங்காப் மத்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தாங்கன்னா எந்த மாதிரி பழக்கங்க க இப்போவுங்களே இப்ப நா அவுங்க வெளியே இருக்காங்க நா இங்கே இருக்க அவுங்க என்ன பண்ணுவாங்க தெரியாது
தெரியாது ஆமா
அதனாலயே நா என்ன சின்ன வயசுலேருந்தே அவன மோல்டு பண்ணிகிட்டே அ அ வந்தாங்க பசங்கள மட்டு
செரி செரிங்க
குறிப்பிட்ட வயசு வந்ததுக்க அப்புறமா ரத்ததானோ பன்னீர் தா ஆகணு
செரிங்க
அப்டின்னு சொல்லியிருக்கே அது பண்ணணுன்னா நீங்க குடிக்காமருக்கணு
கண்டிப்பா
அ அது வந்து நானு ஒரு ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு தடவியையு மூணு மாசத்துக்கு ஒரு தவையு கண்டிப்பாக எ பரிய பெரிய பைய கிட்ட வந்து பிளட் டொனேட் பண்ணிட்டே தா இருக்கே அ அந்த எங்க சின்ன பி எங்க சின்ன சின்ன பைய வந்து கொஞ்சோ லீனாருப் ப்பா அவன பாத்தாலே யாரு வேண்டாம்ப்பா நீ ப்ளட்டே தர வேனா உனக்கு வேணா நா தரே அப்டின்னு சொன்ன ஆமா ம் அதனால இன்னு அவனுக்கு ஸ்டார்ட் பண்ல ஆனா எ பெரிய பையனுக்கு வந் ந்து அந்த மாரி சொல்லி் குடுத்து அவ தானா
அ அ
டோனராவே இருக் காங்க அவ அ அது அதுதாங்க உம் ன்னா அ பி பாசிட்டிவ்
பரவாயில்லேங்க நா நெகட்டிவ் உம் சேரி சேரி ஓ சூப்பருங்க
அ ஓ பாசிட்டிவ் தா நா அதுக்கு அவ ஏம் பசங்கள்து ஏ வீட்ல எல்லார்துமே பி பி பாசிடிவ் தா அ எ
சேரிங்க
அதுனால ஏம் பையனுக்கு அத அப்டியே கன்டினியூவா பண்ணி குடுத்துட்டாங்க
பரவால்லேங்க நல்ல
மட்டுந் தா நம்ளால வந்து ஒரு கெட்ட பழக்க பக்கம் போ க விடாம தடுக்க முடியும் அப்டின் ம் ப்ளாஸ்மா டொனேட் பண்ணியிருக்கா ஆ ரெண்டு தடவ ப்ளாஸ்மா டொனேட் பண்ணியிருக்காங்க அவ ம் அதுதாங்க சொல்ற சின்ன வயஸ் லேந்தே நம்ப பசங்கள எப்டி மோல் பண்ணணுமோ அந்த மாரி பண்ணிட்டே வந்தா எதுக்குங்க அவுங்க அந்த மாரி நடு ரோட்ல வந்து சிகிரெட் குடிக்கிற அளவுக்கு எப்டி போவாங்க
அவ்ளோ தைரியொ எப்டி வந்து து அவங்களுக் குடும்பத்துக் தெரியாம இருக்குமா சொ சொல்லுங்க எல்லா தெரிஞ்சுதாங்க நடக்கு
ஆமா ஆமாங்க உம்
இந்த மாரி நடக்குது அப்டின்னா அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க அவங்க லி ரிலேட்டிவு பாக்காம இருப்பாங்க
ஆமாங்க ஆமா ம் இல்லங்க அந்த அ பேங்ளூர் சைடு இங்கெல்லா வந்து பசங்களுக்கு வந்து அதிகமா செலவுக்காக பாக்கெட் மணி அப்டின்றது இப்ப நம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக் கிற அந்த ஒரு அ ஒரு மா த ச சம்பளத்த அவுங்க பாக்கெட் மணியாவே தராங்க பேங்களூர்லலா பசங்களுக்கு அதோட எஃபெக்ட்டு தா இ இந்த இ இதெல்லா அவங்க
ஆமாங்
உம் உங்க கைக்கு காசு வருது அப்டின்னு சுலபமா வருது கைக்கி காசு ஆ அப் இப்போ என்ன பண்ண தோணுது அவுங்களுக்கு செலவு பண்ணதா தோணுது
ஆமாங் செலவு பண்ணத் தோணுது கெட்ட வழியிலதா
ஆமா ம் சேமிக்க தெரிய மாட்டன்து அவுங்களுக்கு ஆமா ஆமாங்க சேமிக்க அ சொல்லிக் குடுக்கணுங்க பெரியவங்க ஆமாங்க ம்
நாடு இந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு
ஆமாங்க ரொம்ப க பயமாவும் இருக்கு எனக்கு ம் என்ன தான் நம்ம சொல்லி வளத்தாலுமே எங்க போய் தப்பா போயிடுவாங் ஹோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு எனக்கு ஆமா அதுக்கு தாங்க சீக்கிரமா ஆம ஆம்பளபிள்ளைங்களா இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளைங்களா இருந்தாலும் சரி சரி அம்மா அப்பா வந்து சீக்கிரமா ஒரு ஒருத்தக்கு கைப்பிடிச்சி கொடுத்துடணும்
உண்மை உண்மைதாங்க அப்படித்தா எல்லாம் கண்டிப்பாங்க ம் அவங்க வீட்டுல வந்துட்டாங்களா
ஆஹ வந்துட்டாருங்க
ம் இனி போய் சாப்புட்னுங்களா இல்ல அவங்க ரெண்டு பேரும் வந்ட்டாங்களா
இல்லங்க அவர் வ மட்டு்தா பசங்க வெளியில இருக்காங்க அ நாங்க எப்புடி அ அவங்களா அவங்கல்லா அ எட்டு மணிக்கே நா வச் ச்சிருவாங்க
ஓ அவங்க சாப்புட்டுதா பாத்
ஆமா ஆமா அவுங்க பத்தர மணிவெரிலியும் பாப்பாங்கங்க சன் டி வி வந்துதுக்கப்புறமா ஜனத்த ஃபுல்லா அது ஃபுல்லா அட்ரக்ட் பண்ணி வெச்சிருக்குங்க உங்குளுக்கு ஏதாவது பழக்கொண் டா இந்த மாரி சீரியல் பாக்கறது
சீரிஸ் சீரியல் பழக்கல்லா இல்லைங்க மூவி ப மூவிஸ் வேண்னா பாப்பே ம் தேட்டருக்கு அதிகமா போவே ஆனா இப் ப்ப ரீசன்டா ங்க எங்கியும் போலங்க நா ஓ டி டிலே அதிகமா வந்துருது எப்
ஆமா ஆமா ஓ டி டி இல்லங்க இந்த படத்த படங்கள விட எனக்கு ரொம்ப புடிச்சது இந்த வெப் சீரிஸ் தாங்க ரொம்ப நல்
ஆ அதுதாங்க அது பாப்போங்க ம். நீங்க தமிழ்ல மட்டுமே இல்ல அ அ
இல்ல இல்ல அந்த மாரிலா பாக்க மாட்டே தமிழ் வெப் சீரிஸ் பாப்பே ஆ இந்த லாங்குவேஜ் கத்துக்கணுன்றதுக்காக கன்னட சீரியல் மட் ட்டு பாத்துட்டு வராங்க. ம் கன்னடமு நம்ம கத்துக்கலா இப்ப தமிழ் வரு தெலுங்கு வரு ஹிந்தி புரியு
செரிங்க.
அதனால கன்னட கத்துக்கலா அப் ப்டின்றதுனால ஆ அந்த ஸ்
செரி செரி மதர் டங் தமிழா தெலுங்குங்களா தெலுங்கு தான தமிழ் தான செரி செரிங்க. பரவாலங்க.
ம் எழுத படிக்க எல்லா- எல்லாமே வருங்க. அம்மா எங்களுக்கு சின்ன வயசுலேயே எல்லாமே சொ சொல்லி குடுத்து வளத்துடாங்க அம்மா.
ம் பரவாலங்க.
எழுத படிக்க எல்லாமே வரு ப்ரொ எங்குளுக்கு
செரிங்க.
அவ்ளோதாங்க ம்.
தெலுங்கு எழுத படிப்பீங்களா.
ஆ படிச்சதெல்லா தெலுங்கு தாங்க.